நாம இப்போ வந்து உணவ பத்தி பேசலா இந்த இரவு நேர உணவு ரெடி பண்ணிட்டியா?
நா இன்னு ரெடி பண்ணல
ம் ஏ ஏ நேரமாயிட்டு
ஏ நேரம் ஆயிட்னா கொஞ்ச வீட்டு வேலைகள் இருந்துச்சு. சோ அந்த வேலையெல்லா முடிச்ட்டு இப்பதா நா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கறே செரி கொஞ்ச கழிச்சி நம்மோ அத இது பண்ணிக்கலான் சொல்ட்டு கொஞ்சோ வெயிட் பண்ற
சொரி செரி நானு இப்பந்தா ரெடி பண்ணே தோசையு காளான் காளான் கொழம்பு மாரி வச்சிருக்கே
ஓ காளான் குழம்பு எப்டி வைக்கணு
கொஞ்சோ தேங்கா தக்காளி
ம்
அதுக்கப்றோ கொஞ்ச இஞ்சி பூண்டு இதெல்லா போட்டு அரச்சி எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்ச மசாலா சேத் த்து உள்ள போட்டு காளான கட் பண்ணி போட்டு கொஞ்ச உப்பு போட்டாலே போது
அவ்ளோதானா எளிமையா முடிஞ்சிருச்சு காளான் கிரேவி
எளிமையான ரெசிபி தா
ஓ செரி செரி அப்ப நா ஒரு நாள் இத ட்ரை பண்ற காளான் கிரேவிய
ஆ கண்டிப்பா முயற்சி பண்ணிப் பாரு அ உனக்கு வேற என் ன காய்கறிகள் பிடிக்கும் பழங்கள் பிடிக்கும்?
எனக்கு காய்கறிகள் பார்த்தோன் சொன்னா ஓ ஓரளவு நா எல்லா காய்கறியுமே நல்லா சாப்பிடுவே
ம் பழங்கள்
பழங்களுமே அ எல்லா பழமு சாப்டுவே காய்கறி கூட ஒரு ஒரு சில காய்கறி வந்து தவிர்த்துருவே பட் பழங்கள் எல்லா பழங்களுமே சாப்புடுவே எனக்கு வந்து ஆப்பிள் பழமு அ கொய்யா பழமு ரொம்ப புடிக்கு எதுக்காக ஆப்பிள் ரொம்ப புடிக்கு அப்டின்னா அ ஆப்பிள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுல வந் து விட்டமின் ஏ இருக்குது
சரி
அதுக்கடுத்து நம்ம ஆப்பிள் வந்து டெய்லி அ விட்டமின் அ சி சத்து இருக்குது அத சாப்பிட்டோ அப்டின்னா நம்மளுக் வந்து இந்த இதய செரி இதயோ செரிமானோ அதல்லா வந்து அ கரெக்டா இருக்கு உடல் எடை எடைய வந்து அது சரிசமமா கொண்டு போகு அதுல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு ஆப்பிள்ள வந்து அது என்னா பண்ணு அப்டின்னா நம்ம ஆப்பிள் சாப்டும் போது நம்ளுடைய நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிக்கு ஏன்னா இப்ப உள்ள காலகடத்துல்லா நறைய பேத்துக்கு நறைய நோய் வருதா சோ அந்த நோயில இருந்து என்ன செய்யு அப்ப நம்மள வந்து பாதுகாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் புற்று நோய் வருது நீரிழிவு நோய் வருது அந்த மாரி பெரிய பெரிய நோய்ல இருந்து இருந்து நம்மள வந்து என்னப் பண்ணு அப்டின்னா அந்த அபாயத்த ஆ பாதுகாத்துக்கிறது அதுக்கடுத்து கொய்யா பழோ அப்டின் பாத்தன்னா அதுவு இதே மாத்ர் தா அதுலயு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கு சர்க்கர அளவ கட்டுப்படுத்து இப்ப உள்ள காலகட்டத்துல நறைய பேத்துக்கு வந்து என்ன செய்யுதுன்னா சர்க்கரை நோய் இருக்குது எதனால அப்டின்னா இதேதா என்ன சாப்புடுணு எத சாப்ட கூடாதுங்கிறது தெரியமாட்டக்குது நம்ம சின்ன பிள்ளைய இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணியிர்றாங்க அப்டின்னா பிஸ்கேட்டு் அ கடையில உள்ள தின்பண்டங்கள் எல்லாத்தையு வாங்கி குடுத்து பிள்ளைங்களுக்கு எதுனாலு அ பேக்டு ஐட்டம்ஸு எல்லாமே வாங்கி வாங்கி சாப்பிட்டு அது எது எது சாப்புடக்கூடான்னு தெரியாமலே அப்டியே வாங்க குடுத்தனால அந்த பிள்ளைங்களால ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமே அந்த பிள்ளைகளால அந்த தின்பண்டங்கள வந்து க இது பண்ண முடியல நிறுத்த முடியல அதுனால கொஞ்ச நாள் அ கட்டுப்படுத்த முடியல ஒரு கொஞ்ச ஏஜிக்கு அப்புறோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்டின்னா இந்த மாரி சர்க்கரை நோய் வந்து வந்துருது அதுனால சின்ன பிள்ளைங்கள நம்ம என்னா பண்ணணு நெறைய காய்கறி கறிகள் பழங்கள் இந்த மாரி பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுக்கணு அப்டி நம்ம அந்த கொய்யாப்பழம் சாப்புட்டோ அப்டின்னா அது வந்து என்ன பண்ணு செரிமானத்த வந்து கட்டுப்படுத்து சர்க்கரை நோய்ய வந்து கட்டுப்படுத்து அ செரிமானம் வந்து நல்லா ஆரோக்கியமா அ அ சரிசமமா வச்சிருக்கு அடுத்து சரும ஆரோக்கியத்த வந்து பாதுகாக்கு நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்டோ அப்டினா நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி எதுவு இருக்காது கொய்யாப்பழ இல சாப்டுருக்கியா நீ
நா சாப்புட்ட இல்ல ஆனா சாப்ட்டு பாக்கணு
ஆ அதோட டேஸ்ட்டு நல்லாருக்கு கொய்யா பழத்துல வந்து புளிய வச்சு அ உப்பு கொஞ்சோ வச்சு சாப்ட்டோ அப்டினா அது வந்து கொஞ்சோ நல்லார்க்கு டேஸ்ட்டு
ம்
அதனால நீ கொய்யாப்பழய கொய்யாப்பழ எலையில ஆ வச்சு சாப்ட்டு பாரு பல் வலி இருக்கறவங்க என்ன பண்ணுவாங்க அப்டினா இந்த மாதிரி கொய்யாப்பழ எலைய வந்து வாங்கி ஆ சாப்டுவாங்க பல்ல வச்சு இந்த மாரி சுவச்சு சாப்ட்டாங்க அப்டினா அந்த பல் வலி வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுனால் நீ கொஞ்சோ அத முயற்சி பண்ணிப்பாரு ஓகேவா
சரி சரி அ உனக்கு அதே மாரி சைவ சாப்பாடு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பழோ வந்து ம் ஆ மாதுளம் பழம் பிடிக்கு திராட்சை பிடிக்கு அண்ணாச்சி பழம் பிடிக் கு எனக்கு எல்லா பழங்களுமே பிடிக்கு எந்த பழங்கள் பிடிக்காதுனு கெடயாது காய்கறிகள் வந்து கொஞ்ச காய் கறிகள் வந்து நானு சா ஏனா பிடிக்காது பூசணிக்கா அதுக்கப்றோ ஆ தடியங்கா அந்த மார்ல்லா நா சாப்ட்டது கெடயாது மிச்சபடி காய்கறிகள் எல்லாமே பிடிக்கு உனக்கு சைவ சாப்பாடு பிடிக் குமா அசைவ சாப்பாடு பிடிக்குமா
எங்க வீட்லன் சொல்ல போனா நாங்க வந்து அசைவோ வந்து எப்பவாச்சுந்தா எடுப்போ சைவமு பிடிக்கு அசைவமு பிடிக்கு ரெண்டுமே அது பிடிக்காது இல்ல எனக் இதுதா ரொம்ப விரும்பி புடிக்கு அப்பில்லா கெடயாது ரெண்டுமே பிடிக்கு ஆனா வந்து நீ எது நல்லதுன் நெனைக்கிற சைவோ நல்லது நெனைக்கிறியா அசைவோ நல்லது நெனைக்கிறியா
ஆ என்ன பொறுத்தளவுக்கு சைவந்தா நல்லது ஆனா அசைவோ சாப்டாம இருக்க முடியாது எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கு ஆனா அசைவோ வந்து சாப்டாம இருக்க முடியாது
ம்
அது ரெகுலரா சாப்பட்றதுனால சைவ சாப்பாடு சாப்புட்டா நம்ம ஒடம்புக்கு நல்லது
ஓ செரி
அ தெனமு ஒரு கீர எடுக்கலா ஒரு அவி யல் இல்லனா ஒரு பொரியல் எதா ஒன்னு எடுக்கலா நல்லது அது நமக்கு நெறைய சத்துக்கள்ருக்கு அதுல
செரி கீரைலே என்னென்ன கீரைலா உனக்கு தெரியு என்னென்ன கீரல்லா சாப்ட்டு பாத்துருக்க
முருங்கக்கீர சாப்ட்ருக்கே தண்டங் கீர, பொன்னாங்கண்ணி கீர இதுல்லா சாப்ட்ருக்க நீ எந்தெந்த கீரல்லா சாப்ட்ருக்க
நானு முருங்கக்கீர எங்க வீட்ல வந்து ஒ வா வீக்லி வந்து வாரத்துல அஞ்சு நாள் வந்து கீர கண்டிப்பா நாங்க வச்சிருவோ ஏனா ஃபுட்டோட உணவோட இதெல்லா இப்ப தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்பறோ வீக் எப்புடியு வாரத்துல அஞ்சு நாள் கீர வெப்போ பாலாக் கீர சாப்ட்ருக்கே அ குருத்தக்காளி மணத்தக்காளி கீர சாப்ட்ருக்கே அரைக்கீர சாப்ட்ருக்கே அடுத்து வெந்தய கீர சாப்ட்ருக்கே
ம்
அதுக்கடுத்து பொன்னாங்கண்ணி கீர சாப்ட்ருக்கே
சரி
அதுனால எல்லா கீர வகைகள்லயு மோஸ்ட்லி நா அதிகமா என்னுடைய ஒடம்பு அ இதுல லைஃப்ல வந்து வாழ்க்கைல வந்து எடுத்துக்கிட்டே என்ன கீர வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அரக்கீர வந்து அ அ முருங்கக்கீர அப்டின் பாத்தோனா இதுல வந்து இரும்புச்சத்து அதிகமா இருக்கும் ரத்த அளவு வந்து அதிகரிக்கு முன்னாடி காலத்துலல பாத்தோன முருங்கக்கீர வந்து எல்லாரு வீட்லியு எளிதா கெடைக்கு இப்ப வந்து மரங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லங்கறதுனால அ கீரைகள் வந்து அந்த அளவுக்கு
கடுத்த பெருசுப்படுத்த மரங்கள் எல்லா இல்லாம ஆய்ட்டு
ஆ இல்லாம ஆயிட்டு அதனால முருங்கக்கீர இப்ப எப்டி ஆய்ச்சுன்னா நம் ம் சந்தைல போய் வாங்குற அளவுக்கு வந்துருச்சு முன்னல்லா வீட்ல இருக்கு வீட்ல கேட்டாலே குடுப்பாங்க இப்ப வீட்ல ஒரு சில வீட்லதா இருக்கு அந்த வீட்லயுமே என்ன பண்ணமாட்டேங்கறாங்க அப்டின்னா கீரல்லா தர மாட்டக்கிறாங்க இல்ல வீட்டுக்கு வேணு கொஞ்சோ தா இருக்குது அந்த மாரி சொல்றாங்க அது அவங்களு என்ன பண்றாங்க விற்பனைக்கு போய் குடுத்துர்தாங்க அப்ப அவங்களுக்கு அதுல ஒரு வருமானோ கெடைக் க்கிற மாதிரி ஆயிருச்சு ம்
அதே மாரி அரக்கீர அப்டின் பாத்தன் வச்சுக்கோய அரக்கீர வந்து அ சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடஞ்சு குடுப்பாங்க எதுக்காக அப்டின்னா அரக்கீரைல வந்து அ அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அ ஆஞ்சு போட்டு அதுல கொஞ்சோ ஆ மே ச சீரகோ அதுக்கடுத்து கொஞ்சோ அ அது வந்து தேங்கா கொஞ்சோ போட்டு அது மாரிலா போட்டு அத கடஞ்சு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு அ சாப்பாட்ல கொஞ்சோ இது பண்ணி குடுப்பாங்க
செரி சரி நீயு ஒன்னோட கொழந்தைய குடுப்பியா
நா என்னோட கொழந்தைக் குடுத்திருக்கற எ கொழந்தைக்கு அந்த கீர போட்டு சாப்புறது வந்து ரொம்ப புடிக்கு அந்த அரக்கீர போட்டு சாப்ட்றது அது எல்லாமே நம்மளுடைய பழகங்கள்ல தா இருக்குது
ம் ம் வேற எதாவது பயிர்கள் எதா சாப்புடுவியா உனக் புடிக்குமா
பயிர்கள் வந்து இப்போ ரொம்ப அந்த அளவுக்கு சாப்புறது இல்ல மாசி பேரு எல்லா பேருமே ஓரளவு சாப்புடுவ மொச்ச
ம்
உளுந்தம் பயிறு அத எல்லாமே சாப்பிடுவே எல்லாமே வந்து ரொம்ப அ ஆரோக்கியமான ஃபுட்டு தா ஆனா இனிமேல் அத என்னோட ஒரு இதுல எடுத்துக்கிடனு அப்டின்னு நெனச்சிருக்றே
செரி செரி ஒரு நாள் நெலக்கடல சாப்படலா அவிச்சு ஒரு நாள் சிர் கொண்ட கடல மொச்சகொட்ட அந்த மாரி தெனமு ஒவ்வொரு பயிர்கள் சாப்பிலா காலைல என்ச்சோனே வெறு வய்த்துல சாப்டறது நல்லது தா
ம்
கவர்ல பயிருகள மொளகட்டியு சாப்புடலா ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப நல்லது ஒரு நாள் முழுது தண்ணில போட்டு இது பண்ணி வச்சுட்டு மறுநாள் ஒரு துணில கட்டி தொங்க விட்டம்னா அ மறுநாள் பாக்கேல மொளகட்டி வந்துரு அத சாப்ட்டோனா ரொம்ப நல்லது நம்மோட ஒடம்புக்கு அந்த மாறி சாப்பிட்டு முயற்சி பண்ணிப்பாரு எப்டி இருக்குன்னு சாப்ட்டுட்டு சொல்லு
ஆ செரி ஓகே மொள கட்ன பயிரு ஆ செரி ஓகே நா முயற்சி பண்ணி பாத்துட்டு ஒனக்கு நா சொல்றே எந்த மாதிரி இருக்குதுன் டேஸ்ட்டு
ம் கண்டிப்பா சொல்லு
நீ சாப்ட்டு இயக்குறயா மொள கட்ன பயிரு
நா வந்து என்னோட இளங்கலை பட்டோ படிக்கம்போது அங்க வந்து விளையாட்டு விளாட போவோ போகுபோது அங்க வந்து கொஞ்ச கொஞ்சோ குடுப்பாங்க எல்லா பிள்ளைங்களுக்கு ஒரு அம்பது பிள்ளைங்க கிட்ட அந்த மாறி போவோ எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு பயிரு குடுப்பாங்க அதே மாறி கூழு குடுப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ் இந்த மாறி குடுப்பாங்க
ம்
அப்ப சாப்ட்ருக்கோ அப்ப வந்து அதோட அதோட நன்மைகள் அதோட டேஸ்ட்லா தெரியல
ம்
இப்ப தா அதோட இது தெரியுது வேல்யூஸ் தெரியுது
ம் சரி சரி
ம்
காய்கறிகள் பாத்தன்னா ஒனக்கு என்ன காய்கறிகள் வந்து ரொம்ப பிடிக்கும்
காய்கறிகள்ல எனக்கு வெண்டக்கா பிடிக்கும்
ம்
காய்கறில எனக்கு எல்லாமே பிடிக்கும் உருளக்கெழங்கு கேரட்டு பீன்ஸூ எல்லாமே பிடிக்
ஒனக் பிடிக்கும் செரி ஒனக் கடைல சாப்றது பிடிக்குமா வீட்ல பண்ணி சாப்றது பிடிக்குமா
ஆ வீட்லதா
வீட்ல தா பிடிக்கும் கடைக்கு போயி பிரியா அந்த மாதிரி கட சாப்பாடு சாப்புடறதுக்கு எதுனால கட சாப்பாட நீ விரும்ப மாட்டக்ற மோஸ்ட்டு வந்து பிள்ளைங்க எல்லாருமே ஆ மக்களா இருக்கட்டும் எல்லாருமே விரும்புறது வந்து கட சாப்பாடு தா விரும்புவாங்க
ம்
நீ எதுனாலு வீட்டு சாப்பாடு தா பிடிக்கு ஏ கட சாப்பாடு சாப்ட மாட்டே சாப்ட்டது இல்லயா
அதுல நெறயா ஓ சுவைக்கு வந்து நெறயா போடுறதுனால அது விருப்போ கெடயாது
அப்ப இது வரைக்கு நீ கட சாப்பாடு சாப்ட்டதே கெடயாதா
சாப்டுவோ அப்பப்போ சாப்டுவோ மாதத்துல ஒரு நாள் அந்த மாரி அந்த மாரி ம் எல்லாமே பண்ணிருவோ நீ எப்டி சாப்பிடுவ
நானும் முன்னாடி கட சாப்பாடு கொஞ்சோ விரும்பி சாப்ட்டே இப்போ வந்து நம்மளுடைய லைப் ஸ்டைலு வாழ்க்கை முறை எத சாப்டணு எத சாப்ட கூடாது கொஞ்சோ ஏன்னா இப்ப உள்ள மக்களுக்கு அடி அதிகமா வந்து டிசீஸ் வருதுனால கொஞ்சொ இப்போ நா பாத்துதா சாப்புடுவே ரொம்ப அந்த மாதிரி சாப்பிட மாட்டே எப்ப வாச்சு னா கடைல வாங்கி சாப்புடுவோ
ம் இன்னொன்னு வயது ஆக ஆக நம்ம வந்து சத்தான உணவுகள் சாப்புட்றதா நம்ம ஒடம்புக்கு நல்லது நமக்கு ஜீரண சக்தி எல்லாமே அப்பதா நல்லா இருக்கு
ம் ம் நம்முள ஆயுள் காலமு நம்ம கைல தா இருக்கு அத கூட்றது கொறைக்கிறது ஆனா அத பத்தி மக்களுக்கு தெரியாமலே மக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா இல்ல அ